தோழி நலமா இருக்கே தோழி நீங்க நலமா
நா நலம் தோழி
ஆ சொலுங்க தோழி எல்லாரு நலம் தோழி
ம் சொலுங்க தோழி என்ன பேசலாம் தோழி அ பயணத்த பத்தி பேசலாம் தோழி
ஆ சூப்பர் தோழி நல்ல டாபிக்
ஆ அ சொலுங்க தோழி உங்களுக்கு என்ன பயணம் பண்ண ரொம்ப புடிக்குமா தோழி எனக்கு ரொம்ப புடிக்கும் தோழி
கண்டிப்பா தோழி எனக்கு அது ரொம்ப புடிக்கு தோழி
அ நா பயணனாலே எனக் கு இருச்சக்கர வாகனத்துல தா போறது ரொம்ப புடிக்கு தோழி உங்களுக்கு எப்படி தோழி
அ எனக்கு வந்து ட்ரெயின் அப்றோ ஆமா ட்ரெயின் அப்றோ கா இப்போ வந்து ஆட்டோல போறது தா சொந்தமா ஆட்டோ வாங்கிருக்கறதுனால ஆட் டோல போறது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு தோழி ஆமா தோழி அதுலனா நம்ம போற இடத்துல நல்லா ஒரு மாரி பாத்துக்கிட்டு போலா இப்ப கார்னா கூட எல்லா டோரையும் நம்ம லாக் பண்ணிருவோ உள்ள என்ன நடக்குன்னு வெளியில தெரியாது அத விட இது நல்லா இருக் கு போற இடத்துல நமக்கு நெனச்ச இடத்துல ம் நெனச்சு நிப்பாட்டிக்கலா நிறைய ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு இந்த எடத்துலயே ஒரு ஆ விசேஷனா ஏதோ ஏதோ ஒன்னு நடக்குது அப்டின்னு சொன்னா அந்த இடத்துல நிப்பாட்டி அத பாத்துட்டு கூட போகலா நம்ப அதே மாதிரி ட்ரெயின்ல போவும்போது இன்னு ரொம்ப சின்ன பிள்ளைையில நம்ப ட்ரெயின்ல போகும்போது இன்னும்ரொம்ப சந்தோஷமா இருக்கு
ஆமா தோழி அது ஒரு பயணமே ஒரு தனி சந்தோஷம் கொடுக்கும் தோழி அது நம்ம நெறைய இடத் துல வே என்ன சொல்றது விவசாய நடக்கற நடக்கற எடத்துல நம்ப ட்ரெயின்ல உட்காந்துட்டே பாக்கலா விவசாயத் எல்லாமே நடக்கற எல்லா பா க்கலா ம் வெளியில அ தண்ணி ஓட்றதுல்லா பாக்கல நம்ப
ஆமா
ரிவர்ல தண்ணி போடுறதெல்லா நம்ம பாக்கலா அது தனியா இருக்கு தோழி அது நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் ல போனா அது இன்னு நல்லா இருக்கு தோழி
ம் அந்த எடத்துகிட்ட போனயுடையுமே ஒரு காற்றோட்டம் பாத்தீங்னா ஒரு குளிர்ந்த காற்றோட்டமு உங்களுக்கு கெடைக்கு நல்லா இருக்கு அது நம்ம
நம்ம எல்லாமே சுற்றி மரங்களு உங்களுக்கு காடு இருக்கறது காரனால
ம்
நம்ம போற எடத்து எல்லாமே நம்மளுக்கு நல்லா அ நல்லா காத்தோட்டமா இருக்கு நம்ம நல்லா என்ன சொல்றது மர ஃபிரெஷ்க்கு என்ன சொல்றது காத்த வாங்கல நம்ம நம்ம சு ற்றி மரங்கள் இருந்த காரணத்னால நல்ல சுட்டப் சுத் சுத்தமான காத்து நம்ம
கண்டிப்பா தோழி நம்ம அந்த ரோட்ல போறத விட அந்த சைடு போறது உங்களுக்கு நல்லாருக்கு அத பத்தியே நம் ஒரு வாரோ நம்ம அத பத்தி பேசிட்டே போவோ நாங்க ட்ரெயின்ல அப்டி போனோ நாங்க சாப்பாடு கட்டிட்டு போனோ அத சொல்லி சொல்லி ரொம்ப
அப்போ விளையாட்ற விளையாட்டு ஆமா ஆமா தோழி விளையாட்டு அதுல உக்காந்து வர என்ன இன்னுவ வித்துட்டு வராங்ளோ அதெலா வாங்கி சாப்பட்றது அதெல்லா ஒரு தனி சந்தோஷமா இருக்கு தோழி எ வீட்டு ஆளுங்க எல்லாரு கூப்ட்டு போறது தனியா போனாலு அது அவ்வளவா இது இருக்காது எல்லாரையு கூப்ட்டு போனாதா ஒரு பத்து இருவது பேர் நம்மள சுத்தி இரு நம்மங்க நம்ம ஆளு இருக்கணு அப்பதா அது நிறைவா இருக்கு தோழி
நல்லாரு நல்லாருக்கு தோழி அது செம்மையா இருக்கு அதெலா இன்னமு நெனச்சாலுமே நமக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷமா அத விட பயணச்செலவு அத விட ரொம்ப கம்மியா இருக்கு
ஆமா தோழி ஆமா இந்த இருக்கறதுலயே உங்களுக்கு ஆமா தோழி உங்களுக்கு இப்ப இப்ப ட்ரெயின் அ பயணந்தா உங்களு க்கு மிக கம்மியான செலவுல போற மாரி இருக்கு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு பட்ஜெட்லயே உங்களுக்கு கெடச்சிரு எல்லாமே அங்க உங்கள்க்கு சாப்பாடு இருந்தாலு தண்ணீர் இருந்தாலு இது இது கா சாப்பிட்றதுக்கு கார மா இருந்தாலு காஃபியா இருந்தாலு எல்லாருமே உங்கள்க்கு எல்லா திங்ஸு உங்களு க்கு சுலபமா இது கம்மியான விலையில கெடஞ்சிரு
ஒரு டக்குனு ஒரு பாத்ரூம் போணுன்னாலு நம்ம எந்திரிச்சி அதுல போய்க்கலா நல்லா கால நீட்டி படுக்கணு ஒ க்காரணு அ எல்லாயுமே நமக்கு எல்லா சந்தோஷமு அதுல இருக்கு நல்லாருக்கு
ஆமா தோழி அந்த பயணமே உங்களுக்கு ஒரு நம்ம ச என்ன சொல்றது ஒரு நம்ம யோசிச்சி யோசிச்சி அத நம்ம எவ்ளோ என்ஜாய் பண்ணோ எ வ்ளோ அத ரசிச்சு பய் பயணம் பண்ணோன் சொல்லி நம்ம யோசிச்சு யோசிச்சு அது ஒரு நாள் பேசலா ஒரு வாரம் கூட பேசலாம்
கண்டிப்பா தோழி அது சின்ன பிள்ளைல அப்டி போன ஒரு அனுபவம் இருக்கு அதுக்கப்றோ கொஞ்சோ வெவர தெரிஞ்சதுக்குப்றோ நாங்க போனோ அது என்ன ஆயிடுச்சு ரிசர்வ் அப்படிங்கறது ஒரு ஒரு பெட்டி இருக்குமா அதுல அது அந்த டைம்ல எங்களுக்கு அது தெரியாது நாங்க பாட்டுக்கு அதுல ஏறிட்டோ அந்த டி டி ஆர் வந்து அவரு உங்கள எறக்கிவிட போறாரு அங்க உள்ளவங்க எல்லா எங்கள அவ்ளோ பயமுறுத்துறாங்க அதுல அந்த ஒரு சிக்கலையு நாங்க எதிர் ப ன் அதையு நாங்க கடந்து வந்தோ ஆம்மா அப்ப எந்த எடத் துல எறக்கி வுட்ருவாங்ளோ நமக்கு தெரியாத எடத்துல எறக்கி வுட்ருவாங்ளோ ஒரு பயந்து பயந்தே நாங்க
அதுல உங்ள்க்கு ல் லோக்கல்ல ட்ரெயினு இரு க்கு உங்களுக்கு ஊருக்கு போற டிரெயினு இருக்கு ஊருக்கு போற ட்ரெயின்லனா உங்களு ஆல்மோஸ்ட் அது ரிசர்வ் தா இருக்கு ஏன்னா லோக்கல் ட்ரெயின்னா உங்ளு க்கு அன்ரிசர்வ் தா
ம்
எல்லா எடத்துலயு எல்லாரு உக்கார்ற மாதிரி இருக்கு சில பல எடத்துல மட்டு தா உங்களுக்கு ரிசர்வ்ட்டு இருக்கு அங்க மட்டு உக்கார உக்கார கூடாது மட மத்த எடத் துலல்லா ந எல்லாரு யாரு உக்காரலா ஆனா கொஞ்சோ ரஷ்ஷா அதிகமாயிருந்தா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அவ்ளோதா
ஆமா அது இந்த நம்ம இந்த லீவ் டைமு அ இதுலெல்லா போயிட்டோனா ரொம்ப கஷ்டோ ம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம அதனாலயே நம்ம என்ன பண்றது ஃப்ரீயா இருக்க டைம் ஆமா அதனால நம்மது ஃப்ரீயா இருக்க டைம்ல விட்டுட்டு நம்ம இந்த ஸ்கூல் டைம்ல இந்தந்த மாரி டைம்ல போயட்டோனா வெச்சுங்களே கொஞ்சம்
ஆமா ஆமா தோழி அது நீ இங்க வந்து இப்போ எப்டி இருக்குனா உங்ளுக்கு தினோ வேல போற ஆளுங்க எல்லாருமே டிரெய்ன் தா யூஸ் பண்றாங்க அதனால வந்து அந்த டைமிங்ல மட்டு நம்ம தவி தவிர் த்துக்கணு அந்த காலை நேரமு மாலை நேரம் மட் கொஞ்சோ தவிர்த்துட்டு கொஞ்ச அவுங் மத்த எடத் மத்த டைம்ல நம்ம போகுற மாதிரி இருந்தா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு ஆமா கொஞ்சோ ஃப்ரீயா இருக் கோ நம்ம உக்காந்து போகலாம் ஒன்னும் அவ்ளோ கஷ்டமா இருக்காது அந்த டைமிங் ப்ப நம்ம பாத்துட்டு போனா நம்பளுக்கு நல்லதுன் நெனைக்கிறேன் தோழி நா
இந்த சௌரியம் வந்து நமக்கு பஸ்ல கெடைக்கவே கெடைக்காது பஸ்ல எல்லாம் ரொம்ப குறுகால இருக்கும் நமக்கு ஒரு பாத்ரூம் வந்துட்டா கூட நிப்பாட்ட முடியாது அதே மாரி அவங்க கொண்டு போய் ஒரு டீ கடையு எங்கனயோ தான் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க நமக்கு அது அந்த எடத்துல பிடிக்காத ஒரு ஐட்டமால்லாம் இருக்கலாம் நம் க அதெல்லாம் ரொம்ப ஒரு மாரி கஷ்டமாக இருக்கும்
மா கல் ஆ கல் பிரிவு போறது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தோழி இப்ப பஸ்காரங்கல்லாம் நி நிறுத்துற இடத்துலல்லாம் உங்களுக் கு இப்ப நல்லா இருக்கறத இல்ல கல்பட ஆமா க ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமா இருக்குறது அதுல்லாம் இ இது புடிக்கறது இல்ல ஆமா தோழி இப்ப ட்ரெயின்னா நம்மளுக்கு பரவாயில்ல ஒரு
பரவாயில்ல
கொஞ்ச இதா இருக்கு உங்கள்கு அத அத பாத்தா நம்ம இது கொஞ்ச பெட் ட்ற தோணு நம்பள்க்
ஆமா தோழி பஸ்ஸு பஸ்ஸ விட இது எவ்ளவோ பயண செலவுல இருந்து நம்ம போற ஒரு சௌரியத்துல எல்லாமே பெஸ்டின் தா சொல்ல முடியு
ஆமா தோழி ஆ அதே மாதிரி ஏ அதுவு எனக் புடிக்கு இது இருச்சக்கன வானத்துல இப்ப போறது பிடிக்கும்னா கொஞ்சம் லாங் டிரைவ்னு சொல்றது எங்க எங்க போனும் நிறுத்துறாங்க ஆமா தோழி எங்க போனாலு நம்ப ஏது இஷ்டத்துக்கு நிறுத்துக்குலா எங்கயு அ எதுவு சாப்பிறதுக்கு நிடுத்துக்கலா எல்லாமே அது கொஞ்ச ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா தோழி அது ஒரு என் கணவன் கூட ஏ பசங்க கூட மட் மட்டும் போனா தா அது தனியா இருக்கும் தோழி அ அது டைமிங் என்ன சொல்றது அது நா ஏ ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் மாதிரி இருக்கு தோழி அது அப்போ உங்களுக்கு நல்லா பேசுறது போறது என்ன சொல்றது பயண நேரத்தில நம்ம பேசிக்கிட்டே நல்ல உரையாடிட்டே போலா பசங்க கிட்ட பசங்க வந்து அத என்ஜாய் பண்ணிட்டு நம்ம கூடயே இருந்து போறது எங்க வேணா நிறுத்துக்கிட்டு எதுவெணா சாப்டுக்கிட்டு அது போட்றது அது ஒரு தனி
சரி சுகம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா அது உண்மதா ம்
உங்களுக்கு ட்ரெயின் பயணம் தா ரொம்ப பிடிக்குன்னு சொ
எனக்கு ட்டெ ஆமா எனக்கு ட்ரெயின் ரொம்ப புடிக்கும் அதே நேரத்தில இப்ப அந்த ஆட்டோ போறதுனால ஆட்டோல கொஞ்சம் போறது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக் கார விட ஆட்டோ தா ரொம்ப புடிச்சிருக்கு டூவீலர் வந்து கொஞ்ச பயந்தா எனக் எப்பவுமே பயமா தா இருக்கு கொஞ்சோ டூ வீலர் ஏ ன்னா முன்னாடி பிரேக் போடும்போதுன்னு சொல்வாங்க பின்னாடி இருக்கவங்க தா டக்குன்னு விழுந்துருவாங்க அப்டின்னுல்லா சொல்லுவாங்க அதனால எனக்கு எப்போவுமே அந்த டூ வீலர் ஆமான் தோழி அதனால கொஞ்சோ அது பயம்தா எனக்கு
அப்டியா நீங்க ஓட்ட மாட்டீங்ளா தோழி உங்களுக்
ஆ எனக்கு ஆமா ஆமா எனக்கு ஓட்ட தெரியாது
அப்படியா தோழி நம்ம நம்ம ஓட்டுனா அந்த கொஞ்ச பயம் நம்மளுக் கம்மியா இருக்கு எனக்கு தெரியு ஓட்ட அதனால போனா கூட கொஞ்ச நேரோ கொஞ்ச தூரோ னா கொஞ்ச தூரோ நீங்க ஓட் டிக்குங்கன் சொல்லி இப்படி அட்ஜஸ் பண்ணிக்காலன் சொல்லி ஒரு ஆமா மாத்தி ஓட்டிக் லான் சொல்லி ஒரு ஹ இது எனக் கு யோசன அது அதுவு தனி இத்தா இருக் கு தோழி நம்ம அவுங்களுக்கு கொஞ்ச இடுப்பு வலி அவுங்ளுக் கொஞ்ச வந்துச்சுன்னா கூட நம்ம அஜ்ஜஸ் ப்பண்ணி நீங்க உக்காருங்க நா நா ஓட்டறன் சொல்லி ஓட்டிக்கிட்டு போறது நம்மளுக்கு ஒரு தனி ஒரு என்ன சொல்றது ஒரு வித்தியாசமான இது பயணமா இருக்கு அது அவங்கள்க்கு கொஞ்சோ ஒரு வித்தியாசமான பயணமா இருக்கு தோழி அதனால தா எனுக் கு அந்த மாதிரி போணுன் சொல்லி ஆசையா இருக்கு தோழி
ஆ இத விட சின்ன வயுசுல இந்த மாட்டு வண்டியிலல்லா போயிருக்கீங்ளா நீங்க
இல்ல தோழி நா அது இது வரைக்கு நா பாத்திருக்கே இது வரைக்கு நா உக்காந்து போனது இல்ல தோழ நீங்க போனீங்ளா தோழி
போயிருக்கே தோழி அதல்லா போயிருக்கே அதாவது ரொம்ப தூர ஊரவிட்டு ஊர்ல்லா போனதுக் கெடையாது வீட்லருந்து ஒரு காட்டுக்குன்னு கூட்டிட்டு போவாங்க அப்பிடி இல்லன்னா காட்டுல இருந்து இங்கிட்டு எங்கிட்டாவது வெளியில அ பக்கத்துலயே அங்கனே அந்த சரௌண்டிங்களியே போறதுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்ப சின்ன பிள்ளைல்ல ஆமா அந்துக் அதுக்குள்ள மெயின் ரோட் டுக்கல்லா வர மாட்டாங்க அந்த காடு வயக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வயக்காட்டுக் கூட்டிட்டு போவாங்க அங்க இருந்து வயக்காட்டுலருந்து ஒரு கோவிலு போகணுன்னா அப்பிடி கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க இந்த மாரி இருக்கு அதுவு நல்லாருக்கு அது ஒரு மாரி எந்த எல்லா சைடுமே உங்களுக்கு கவர் ஆகாதுல நல்லா காத்தோட்டமா பிள்ளைங்களோட உக்காந்துட்டு போறது அதுவு நல்லா இருக்கு
ஆ தோழி உங்களா நா பேசுறோனதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி தோழி மீண்டும் பேசும் வரை உங்களிடம் விடைபட்றே தோழி நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம் தோழி ம்